வணக்கம் தோழி நலமா இருக்கந் தோழி நீங்க நலமா இருக்கீங்ளா
சிங்ளா
இப்பொழுதுதா சாப்ட்டு வந்தந் தோழி நீங்க சாப்ட்டீங்ளா
நா இன்னு சாப்பில்லத் தோழி நா இங்க கொஞ்ச வெள்ல வந்தே இனுமதா போய்தா சாப்புன்னு இன்னா சாப்பாடு சாப் ட்டிங்க அப்பிடியா என்னக்கு இது என்ன இந்தக் கோழிக் கறியா இல்ல ஆட்டுக்கறியா தோழி கோழிக் கறியா
ஆ
இன்னிக்கி என்ன திங்கக்கெழமதான இன்னைக்கு என்ன கோழி கறி
நேத்து பிள்ளைங்களுக்கு வந்து ஒன்னுமே செஞ்சி குடுக் க்கல அதனால இன்னைக்கி வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால செஞ்சிட்டோந் தோழி
இன்னைக்கு வந்து எல்லாரும் பள்ளிக்கூடம் போயிடுவாங்க இல்லயா அப்றோ செஞ்சீங்கினா எப்போ சாப்டுவாங்க
மத்தியானோ வந்து சாப்டுவாங்க தோழி காலைல இன்னைக்கி வந்து நாஸ்ட்டாதா கொண்டு போயிருக்காங்க அதுனாலு வந்து இன்னைக்கி மதியானோ வந்து கறி கொழம்பு சமச்சிட்டே
ஓ அப்டியா இப்ப வந்துட்டு அவுங்கன் நைட்டு இந்து சாப்டுவாங்களா பிள்ளைங்களா
மதியானோ சாப் ப்டுவாங்கத் தோழி எனாக் காலைல நாஸ்டாதான கொண்டு போறாங்க
அ இப்போ மதியோ அதாது அவுங்க ப அப்ப பள்ளிக்கூடம் படிக்கிலயா இல்ல பள்ளிக்கூடம் பக்கத்துல இருக் கா ஆ வந்து சாப்ட்டு போயில்லா
ஆமாங்க தோழி
ஆ அப்பனா வந்து உங்குளு கொஞ்சோ சுலபமா இருக்குமே நீங்க மதியோ உணவு வந்து நீங்க சமச்சி குடுப்
இல்ல வீட்டுக்கு வந்து வரமாட்டாங்க தோழி எனா வீட்ல இருந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷோ ஏழு நிமிஷோ ஆவு போறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு
சமச்சி குடுத்துருவீங்
ஆமா அதனால காலைல வந்து சமச்சு குடுத் துடுவே இன்னைக்கு வந்து நேத்து செய்யாதனால இன்னைக்கு வாங்கி புள்ளைங்களுக்கு செஞ்சு கொ
ம் ம் ம் இப்ப வந்து நைட் என்ன சாப்டுவாங்க
வந்து சில நேரோ வந்து நாஸ்டா இல்லன்னா சாப்பாடு எதனாலு செஞ்சு கொடுத்துடுவே தோழி
ம் ம் ம்
நீங்க என்ன சமச்சீங்க தோழி
ம் ம் ம் நா வந்துட்டு என்ன நா வந்து ரசம் ரசம்தா நல்லா சமைப்பே
சேரி எப்டி செய்வீங்க
ம் புளி ஒரு இந்த புளி இருக்கு அது வந்து ஊற வச்சுட்டு அப்புறோ தக்காளி பழோம் சோம்பு சீரகோ அதது தக்காளி பழத்த வந்துட்டு நம்ம வேக அதாவது பச்சையா வேக வச்சு நம்ம அந்த புளித்தண்ணில கரைசிட்டா நல்லா இருக்கு
சேரி
இல்ல அப்டியது வேலை கொஞ்சோ வேலை அதிகமா இருக்கு அப்டிட்டு நெனைச்சிங்கன்னா நீங்க வந்துட்டு பச்ச தக் காளி பழத்த வந்து நீங்க கரசிக்கலா புளி தண்ணில அதுக்கா இப்ப வந்து புளி இரு கு இல்லையா அத வந்துட்டு நீங்க ஊற வச்சுட்டு தக்காளி பழத்த வந்து தனியா வேக வச்சு அது மேல உள்ள தோல மட்டு எடுத்துடு அத நீங்க கரச்சிக்கலா அப்டி இல்ல இது கொஞ்சோ வேல அதிகமா இருக்கு அந்த மாரி நெனைச்சிங்கனா நீங்க வந்துட்டு அந்த வெரு சும்மா அந்த தக்காளி பழத்த வந்துட்டு அப்டியே நல்லா புளிய கரைச்சிட்டு நமக்கு தேவையானத வடிகட்டிட்டு அதுல தக்காளி பழத்த கரச்சிக்கலா கரச்சிட்டு அடுப்புல வந்துட்டு கடாய வச்சு எண்ண ஊத்தி கடுகு போட்டு சோம்பு சீரகோ அப்புறோ ஜீரகோ எல்லா தட்டி வச்சிருந்தீங்கல என்ன தோழி
இல்ல ம் ஆ அதுல மசாலா போடுவீங்கள அது என்ன போடுவீங்க
மசாலா வந்துடு அதல்லா அதுதா இந்த சோம்பு சீரகோ அ க மிளகு பூண்டெல்லா தட்டி போடுறோ இல்லையா அப்றோ வந்துட்டு தக்காளிகள் நல்லா கரசி போடுறோ
ஆ ஆ
வேணா நம்ம வந்து எ கொஞ்சம் கொஞ்சோ ஏதாச்சு மசாலா போடணு அது மாரி நெனைச்சீங்கன்னா ரசப்பொடி போட்டுக்கலா
நம்மளுக்கு தேவையானது சேரி சேரி
இப்போ நா ரசப்பொடி போட்டுலா நா வச்சது இல்ல எனக்கு வந்து அது பிடிக்காது அது ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்குல அதனால
ஆ
ஆ அப்புறோ வந்துட்டு அவ்ளவுதா அத எண்ண ஊத்தி கடுக்கு போட்டு கருவேப்புள்ள போட்டுட்டு தாளிச்சு ஊத்திட்டு இப்ப நம்ப அந்த கொத்தமல்லி அது போட்டீங்கன்னா இன்னு கொஞ்சோ நல்லா இருக்கு ரசோ ம் ம் ம்
க்கு வந்து இது இருக்குல்ல உருளகெழங்கு
என்ன தோழி ஆமா
கடுவு சிரவோ காஞ்சி மெளகா பிச்சி போட்டு கருவேப்புல போட்டு அதுக்கப்புற வந்து இது பூண்டு அதுல தட்டி போட்டு இத நல்லா கழுவி வச்சு சின்ன சின்னதா வெட் டி அதுல வந்து போட்ருவோ தோழி
ம்
அதுக்கப்புறோ வந்து அதில வந்து நம்மளுக் க்கு தேவனா மெளகுத்தூள் போட்டுக்கலா ஏனா அத வச்சு புளி சோறு லெமன் சோறு அதெல்லா எனக்கு ரொம்ப புடிக்கு
ம்
ஏனா ஆது வந்து நா செய்
கண்டிப்பா தோழி இப்ப வந்துட்டு நம்ப கறி கொழம்புல்லா சமைக்கிறோம அதுல வந்துட்டு ஆ இப்போ நா சமைக்றது எப்டி இருக்கு அப்டின்னாக்கா எனக்கு வந் து இந்த கறி கொழம்பு ஒரு சுவையெ வரமாட்டது தோழி அதுல அதாது ஆ அது என்ன நா அதுல தப்பு பண்றேங்கது வந்து எனக்கு தெரில ஆ நீ கொஞ்ச ம் கண்டிப்பா தோழி கண்டிப்பா
நா எப்டி செய்வன்னா தோழி மொதல்ல வந்து எண்ணய் ஊத் திட்டு பட்ட எலக்கா க்ராம்பு அதெல்லாம் போட்டுட்டு வெங்காயத்த போட்டுட்டு நல்லா வதக்கிரணு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது
ம்
அதுக்கப்ற நம்ம கறிய வந்து நல்லா கழுவி வச்சு அதில போட்ருணுங்க தோழி அதுக்கப்புற வந்து நம்ம என்ன செய்யணுனா உப்பு அதுலயே ஒரு அஞ்சு நிமிஷத் துல இருந்து பத்து நிமிஷோ வேக விட்றணு நல்லா
ம்
என்ன வேக விட்டதுக்கு அப்புறோ நல்லா கிண்டிட்டு அதுலய வெங்காய தக்காளி பச்ச மொளகா எல்லாத்தையு போட் டு நல்லா ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷோ வந்திருக்கு நல்லா வேக வச்சிருணு ஏனா அதுக்கப்புற வந்து என்ன செய்யணுனா தேங்கா கசகசா இல்லன்னா நம்மகிட்ட முந்திரி இருந்தா முந்திரிய போட்டுக்கலா மசாலா தூள போட் டு தண்ணிய ஊத்தி கொதிக்க விட்றணு கொதிக்க விட்டுட்டு தேங்காவு கசகசாவு அரச்சு அதுல போட்டீங்கன்னா ஆ மல்லி புதினா கருவேப்புல என்னென்னாலு போட்டுக்கிர்லா போட்டனா அவ்ளதா ரொம்ப நல்லாருக்கு
ம் கண்டிப்பா தோழி கண்டிப்பா நா வந்து ஆ நா எப்டி செய்வனா எண்ண ஊத்திட்டு வெங்காயோ தக்காளி கரு அந்த கரிப்பட்ட கரோப்புலா இஞ்சி பூண்டு பேஸ்ல்லா போட்டுட்டு நல்லா வதக்குவ வதக்கிட்டு அதுல த கறி போட்டு கொஞ்சமா வதக்கிட்டு அப்புற தண்ணி ஊத்தி அ சாந்து போட் ட்டு அப்புற அந்த கரி அந்த பட்டல்லா இருக்குள்ள அதெல்லா கிழிச்சு போட்டுட்டு அவ்ளதா கொதிக்க வச்சிருவ கொதிக் திக்க வச்சுட்டு அப்ற வந்துட்டு கருப்பில கொத்த மல்லி ஆனா நா கருப்புல கொத் வந்து எல்லா சமையலுமே நா பயன்படுத்துவே ஆனாலு கூட எனக்கு வந்துட்டு அந் த சுவை வந்து இல்லாத மாதிரியே தோனுது
உம் அப்ப அத வந்து நீங்க நல்லாவந்து வேக விடணு இஞ்சி பூண்டு விழுதுல அ நல்லா வேக வுட்டு உப்பு போட்டு அப்பதா அந்த பூப்பு பிடிக்கு சில நேரத் ப்புல வந்து ஆ ஆட்டுக்கறி கொழம்புல வந்து நாங்க என்ன செய்வோன்னா உர்ளகெழங்கு போடுவோ கோழிக்கரிக்கழம்புல வந்து முருங்கக்கா போடுவோ ரொம்ப நல்லாருக்கூ தொழி
உம் அப்புற வந்து தோழி இந்த முருங்கக்கா ஆ முருங்கக்காருக்குல்ல ஆம்மா ஆம்மா கண்டிப்பா அ அதுஒரு பழைய பாட்டி ஒரு பாட்டி இருந்தாங்க ப்ப வந்துட்டு அவுங்க இப்ப இல்ல அதாவ்து அவுங்க வந்து இந்த இந்த பச்ச பயிர்ருக்குல்ல அ எதுவுமே போடமாட்டாங்க பச்சப்பயிர் மட்டு நல்லா வறுத்துட்டு அத ஒடச்சி அந்த தோலஉண்டு மொ அ மொரொ வச்சு பொடச்சு எடுத்துட்டு அந்த பச்சபயிர வந்து நல்லா வேக வெச்சு அதுல ஒரே ஒரு தக்காளிபழொ ஒரேஒரு மாங்கா ஆ முருகக்கா இது மட்டு தா போடுவாங்க கொஞ்ச உப்பு போட்டுட்டு அ அப்புற மஞ்சதூள் போட்டுக்கலா சாந்து போட்டுக்கலா சாந்து இல்லன‌ மிளகா தூள்கூட போட்டுக்குல்லா அது வந்துட்டு அவ்ளோ ஒரு உண்மையிலே நல்லார்க்கூ தோழி அது அதாவ்து இந்த பச்சபயிரே சில பேருக்குப் புடிக்காமருக்கு அது எப்புட்னா சாம்பாரு விட நல்லாருக்கூ பச்சபேரு ஆடம்மா எனக் தெரியல ஆனா அது வந் ரொம்ப நெறைய பொருள்ளா கூட்டக்கடயாது கொழம்பு மாரிதா அது நம்ம தண்ணி ஊத்திக்கணு ஆனா புளிலா போடமட்டாங்க அது உண்மையிலே வந்து ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாருக்கு நானே சா ஒரேவொருவாட்டி வந்துட்டு அதாது பாட்டி ஏறந்ததுக்கு அப்புற அதுவந்து நா செஞ்சு அத ப்ப எனக்கு வந்து பெருச நா சமைக்க மாட்டெ ஆனா இத வந்து செ நா செஞ்சு பாக்குன் செஞ்சு பாத்த உண்மைலே ரொம்ப நல்லாருந்துச்சு
சேரி சேரி என்னென்ன போடுவீங்க தோழி அதுல்
உம் அ இந்த பச்சைப்பயிர வந்துட்டு ந கொஞ்சொ வறுத்துட்டு நம்ப அத இது தண்ணி வ அதாவ்து கஞ்சி வச்சா எப்டி பண்ணுவோ அந்மாரி வறுத்துட்டு உடச்சின்ணு ஒடச்சிட்டு கொஞ்சொ தண்ணி ஊத்தி சாம்பாரு ஆ பச்சபயிறு ஆம்மா
எ உம்
முழு பச்சபயறா ஆ அத வறுத்துட்டு வறுத்துட்டு ஒடக்கிணு ஆ வறுத்துட்டு ஒடச்சிட்டு அதுக்கப்பற வந்துட்டே அதுல நம்ப ஆங் அத வந்து ப சாம்பாருக்கு பருப்பு வேபோம்ல அந்த மாதிரி நல்லா வேக வெச்சு வேக வெச்சுட்டு தக்காளி ஆஹ் வெங்காயொ வெச்சா போட்டுக்லா இல்லனா வுட்டுர்லா தக்காளி அப்பறொ அதுக்கு மாங்க அப்பற முருங்கா இது மட்டு போட்டா போது போட்டுஉட்டு கொஞ்சொண்டு மஞ்சதூளகதாவ்து சமைக்கே தெரியில இப்பதா நா அ அப்பதா கத்துக்கிறே அந்த மார்சொல்றவுங் கூட சமைக்குலா ரொம்ப நல்லாருக்கு இது அது ஏன்னா அவ்வளவே கஷமானதூ கெடையாது இல்லையா
ரொம்ப சுலபமான அது ம் பச்சப்பயிர உடைச்சுட்டு வேக வச்சுட்டு தக்காளி மாங்கா
ஆ முருகக்கா அதுகப்றோ அவ்ளோதா அதுக்கப்றோ மஞ்ச தூள் உப் இப்ப இதெல்லாம் எப்டி சொல்றதுன்னா சாம்பார் எப்டி வப்போ அந்த மாதிரி வச்சு பாருங்க
செரி அப்புறம் தாளிச்சு ஊத்திர்ணுமா
ஆ ஆமா ஆமா நல்லா இருக்கு அது அனா
அது செய்யும் போது நல்லா இருக்கு இப்ப அந்த மாரி முறைய வந்து நம்ம செஞ்சு பாப்போ என்ன தோழி அதுக்கு தொட்டுக்கிட என்ன செய்வீங்க
அது தொட்டுக்க இந்த உருளகிழங்கு அதாவது எப்டி சொல்றதுன்னா எல்லாத்துக்குமே உருளகிழங்குன் தா ஆயிடுச்சு தோழி ஆ உருள கிழங்கு இல்லனா சாப்பாடே எறங்காது ஆ இல்ல இல்ல வருத்தா சாப்புடுவோ ஆம் இந்த தயிர் சாதோனாலு அந்த எண்ண ஊத்தி கடுகு போட்டு அப்றொ உருள கிழங்கு வெட்டி போட்டு வதகி ட்டு கொஞ்சமா தண்ணி உத்தி மிளகா தூள் போடுவோல
ஆமா ஆமா
ஆ அது அது என்ன சொல்லி சொல்லுவாங்க வர்த்து தான சொல்லுவாங்க
ஆமா பொறிச்சு வப்பாங்க சொல்லுவாங்க வருத்து வப்பாங்கன் சொல்வாங்க
ல்ல எண்ணெய்ல போட்டு பொருபீங்ளா
இல்ல அதா நா சொன்னன்ல மிளகுத்தூள் போட்டு பொறிக்கிறது அந்த மாரி இது வறுக்குறதுன்னா நீங்க சொல்றது வறுக்குறது
ஆ ஆன இதுல எப்டின்னா வச்சுக்க தண்ணி வந்து எப்பவுமே ஊத்த மாட்டோ எப்பயாச்சு தண்ணியெ ஆனா ஊத்தாமே வெந்துரு நல்லாதா இருக்கு அது
சேர் செரி அந்த மாரி முறைய வந்து நம்ம பயன்படுத்வொ தொடர்ந்து பேசுவோ